ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா
ஹலோ ஆ நா பேசுற கேக்குதா ஆ கேக்குதுங் சார் நீங்க பேசுன நல்லா கேக்குது
ஓகேங்க
ஆ சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க மேடம் நீங்க
ஆ நல்லா இருக்கே சார் ஓகே இன்னிக்கு நம்ம என்ன டாபிக் பேஸ்லா
ஆ உங்களுக்கு புடிச்சது சொல்லுங்க மேடம்
ம் எதனாலு ஓகே சார்
நீங்க சொல்லுங்க அ
ஆ என்னது பண்லா ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுங்க நா வேனாக் ஓகே பண்ற
ம் அ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்
இல்ல ஃபேவரட் பிளேசஸ் அந்த மாரி ஏதாவது பேசலாமா நம்ம போன டூர் அந்த மாரி எக்ஸைட்டான பிளேசஸ் ஆ ஆ ஓகே சார் நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு நா நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ற
நா இதுவரைக்கு போயிருக்க பாத்தீங்கன்னா லாங்கா கோவா போயிருக்க
கேரளா கண்ணுர் ஓகே உம்
இந்த மாரி போயிருக்கங் மேடம்
ஓகே ஓகே பரவால்லா பெஸ்ட் பிளேசஸ் தா நா அவ்ளோ போனதுல கேரளா கன்னியாகுமரி இந்த ஏரியா சரௌண்டிங் தா போயிருக்கே ஆ உம் ஓகே கொடைக்கானல் அந்த மாதிரி அந்த மாதிரி பிளேசஸ் தான் போயிருக்கேன் அது ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாவது
இங்க கொடைக்கானலுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துலதான் இருக்கு
ஓகே ஆமா சம்மரு முடிஞ்சி விட்டது சம்மரும் முடிய போகுதே
எப்படிங் மேடம்
இல்ல இல்ல சம்மர் ஹாலிடேஸும் முடிஞ்சிருச்சே இங்குறேன்
இப்பவும் போலாங்க மேடம் அது ஒன்னு பிரச்சனைங்க பிளான் ப பண்ணனா நாங்க உடனே கிளம்பிடுவோம் அந்த மாரி இப்போ ஒன்ஸ் ஏதோ ஒரு பாயிஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க போலாம் அப்பின்ட்டு பிளான் பண்ணா சரி ஓகே போலாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட செட் தான்
ஓகே ஓகே ஓக நீ இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாம் சேந்து போவீங்க நல்லாருக்கும்
ஆ அதுவும் அந்த மாரி போகும் மேடம் அப்புறம் தனியா போறப்ப இருந்தாலும் போவேன்
ஆ ஓகே ஓகே ஓகே ம் வேற நீங்க ஸ்கூல் படிக்கும் போது போயிருப்பீங்கல்ல ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது மறக்க முடியாத ட்ரிப்பு
ம் காலேஜ் படிக்கும் போது அது மூணாறு கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இந்த மாரி பேயிர் கோ மேடம் அது பஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன் ஆ நல்லா இருக்கு
நல்லா இருக்கும் ஆமா இங்கல்லாம் என்னா கோவலம் பீச்சு
ம்
அந்த மாதிரிதால கூட்டி போயிருப்பாங்க பத்மநாதபுரம் பேலஸ்
ஆ ஆமாங்க மேம் அதே சேம் அதேதான்
சேரி சேரி எல்லார எல்லாரையும் அங்கேயே தான் கூட்டிகிட்டு போறாங்க செட்டூலாவே ஆ சேரி சேரி ஓகே ஓகே
பிளேட்டு அந்த இதுல சாக்லேட் செய்வாங்க அந்த இது வாங்கிட்டு வருவோம் நூறு ரூபாய்க்கு ஆனா பசங்க எங்க வாங்கினீங்க என்ன ஏது கேப்பாங்க எங்கதான் வாங்குனா எங்கெட்ட எங்கெட்ட கொடுத்து நா வாங்குற மாரி எங்கெட்ட நா வாங்கி கொடுத்துட்டு எங்கெட்ட கூ கொடு சொல்லுவாங்க
ம் ஆமா மேக்சிமம் இந்த கொடைக்கானல் போனாலே அதுதானே விப்பாங்க ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி அ வெறும் சாக்கோ ஒயிட் சாக்லேட்டு் அந்த மாதிரி ம் மில்க் சாக்லேட் அந்த மாதிரி ம் ஓகே ஓகே ஓகே சார் வேற ஏதாவது உங்க இதுல இன்ட்ரெஸ்ட்டான ஸ்டோரிஸ் காலேஜ் லைஃப்ல ஸ்கூல் லைஃப்ல அந்த மாதிரி
காலேஜ் லைஃப்ல அப ப்ரொபசர் கிட்ட மாட்னது தா பெரிய ஹிஸ்ட்ரி
ம் எல்லாருக்கும் அது ஒரு கண்டிப்பா இருக்கும் அ இல்லைங்ளா
தா ரெண்டு பேர்லி கூட பிரின்சிபல் வரிக்கும் ஐம்பது பேர் சுத்தி அடச்சிட்டாங்க அது ஒரு அது
ம்னா நமக்கு வந்து ஒரு பெருசா தெரியாது சிங்கிளா மாட் னாதா கஷ்டம்
சிங்குளா மாட்டிடேன் அதுதா பெரிய ஹைலைட்டு ஐம்பது பேர் சுத் தி அஞ்சு டிபார்ட்மெண்ட் அஞ்சு க்ளாஸுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால சேரி கம் ம்முனு ஏதுட்டே அவங்க ப்ரொபசல் பாக்கலாமா ஹச் ஓ டி பாக்கலாமா ஆன் பாக்கலாம் பாக்கலான் சொல்லிட்டு அங்க போய் கூட்டிட் போய் நிறுத் திட்டாங்க ஆ என்ன பண்றது அடுத்த ப்ரச்சனைல்ல சரி வாய் உட்டுடோம் கம்முன்னு இருந்துட்டன் அப்புறம் அவங்ளே ஃப்ரீயா விட்டாங்க
இந்த ஏஜ்ல எல்லாம் அதெல்லா வந்து இல்லலைன்னா தா ஆச்சரியமா இருக்கும் நெறைய பேருக்கு
ம்
இல்லைங்களா ம் சேர் சேர் சேர் சேர் வேற உங்க ஃபேவரெட் ஃபுட்டு அந்த மாதுரி சொல்றது எல்லா
ஃபேவரெட் ஃபுட்டு ப்ரியாணிங்தா மேடம் ப்ரியா ப்ரியாணி ஆ அ தயிர் சாப்பாடு இந்த ரெண்டு தா
ம் ஒன்னு வீட்ல இருக்கு ஒண்ணு வந்து ஷாஃப்டா இருக்கு ஒகே ஒகே ஒகே ஆனா இப்ப இருக்க ஜங்க் ஃபுட் க்கு நீங்க சொல்றது எவ்ளோவோ பெட்டர் பீஸா பர்கர் பாஸ்தா நூடுல்ஸ் அந்த மாரி வெரைட்டிக்கு பிரியாணி வந்து எவ்ளோவோ பெட்டர்
ம் ம் ம் அது வாரோ வாரோ அது வேரு இங்க அன்லிமிட்டடா கெடைக்குதா நூறுவாய்க்கு போய் சாப்ட்டுட்டு வந்துறது வவுரு நம்பிரு
ஒ ம் முன்னல்லா வந்து ரேராருக்கு பிரியாணின்றது மந் த்லி ஒன்சு அந்த மாதிரிதா
இங்கெய்ல்லா எப்பாது அதாது வருஷத்துல
அந்த டைம்லா செய்ய மாட்டாங்க இந்த அளவுக்குல்லா பிரியாணி அடிக்கடி பண்ண மாட்டாங்க கெடைக்காது
சுத்தமா செய்யவே மாட்டாங்க எப்பாது என்னைக்கா ஒருனாலு வெளிய கடைக்கு கூட்டிப்போவாங்க அப்போ அப்போ பரோட்டா தா இது
ஆ புரோட்டா மட்டுன்தா எங்க போனாலுமே ப்ரோட்டா அல்லது தோச இட்லி ஹேட்டல்னு போயிட்டாலே பூரி ப்ரோட்டா இட்லி தோச ஆன் இவ்ளோதா ரெசிபினா முன்னெல்லா
ம்
இப்போ ரைஷு எக்செட்ரா எக்செட்ரா சொல்லிட்டே போலா ம்
சிட்டிக்குள்ள வன்டா இது என்னனென்னன்டே தெரியவே மாட்டைக்கு
ம் ஆனா இப்ப கிராமங்களலயு நெறயா கடைகள் வந்துருச்சு இந்த மாரி பாஸ்ட் ஐட்டம்
ம் ஆனா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு மட்டுதா பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் கட இந்த ரெண்டு மட்டு தா ஆனா இங்க சிட்டி குள்ளாரே என்னென்னமோ கணக்கே இல்லாம இருக்குது
இப்போ எங்க ஊர்லலா பாத்தீங்ன்னா லேஸ் சிக்கன் சொல்ட்டு சிக்கன் நெறயா போட்டு சாஷூ மயோனிஸ் எல்லா போட்டு கடைசி லேஷ் ஷ நொருக்கி போட்டு கொஞ்சோ மேஷ் பண்ணி அதே லேஸ் பாக்கெட்ல ஒரு ஸ்பூன் போட்டு தராங்க அதுக் பேரு வந்து லேஸ் சிக்கனா ம் என் பைய கேட்டான் சொல்ட்டு ரீசெண்ட்டா போய் வாங்னோ பாத்தீங்ன்னா அது பேரு லேஸ் சிக்கன் அப்டிங்கிறாங்க
ம் ம்
என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ புஸ்சு புஸ்சா வந்து கண்டுப்புச்சுட்டே இருக்காங்கல்ல ம் அதா எனக் தெர்ஞ்சி இப்ப நா பாத்த டிஃப்ரெண்டான ஃபுட்டுல அதுதா அதா நமக்கு முன்ன அது ஆக்வடா இருக்கு இதெல்லா பாக் க என்னடா இது இப்பிடியா நானே ஃபர்ஸ்ட் டைம் கேக்கும் போது என்னடா இது லேஷ் சிக் கன்ல போய் லேசாடா போட்றாங்க அப்டின்ன மாரி இருந்துச்சு கடைசியா அங்க போய் அத டேஸ்ட் பண்ணு போது அது ஒரு டிஃப்ரெண்டா நல்லாதா இருந்துச்சு ம் நீங்க இந்த மாரி ரீசெண்டா ரொம்ப வித்தியாசமா கேள்விப்பட்ட ஃபுட் எதுவு இருக்கா
ம் அது கேட்டு நெறயா கேள்விப்பட்ருக்க மேடம்
ம்
ஆ இதெல்லா எப்டிங்கது புடிக்குது தெரிஞ்சுதா பண்றாங்ளா பட் தெரியாம ஆரம்பிக் நா டெலிவரிக்கு போவ இது எங்க ஏரியா கட நல்லாருக் குங்ளா இல்ல ரிவ்யூ பண்ண வந்தீங்ளா அப்டி அது செரியா தெரிலீங்க அ கட கிளீனா தா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல பெருஸ் சா ஒன்னும் இல்ல ஒரே ஒரே கடையில பத்து பேர் வெச்சு பண்ணிட்ருக்காங்க பத்து அ‌ பத் பத்து ஒரு கடையில பத்து பேரு அதாவ்து பத்து அதுக் ம் அந்த நேம் மட்டும் அந்த கடயோட நேம் மட்டும் பத்து பேரு பத்தா ஆ அதாவ்து பத் பத்து நேம்மு ஒரு கடைக்கு பத்து நேமு அது ஆடுரு சர மாரிய வந்துட்டு இருக்குது
ஆ ஆமா ஆமா ஆமா பிரான்ச் மாரி ஒவ்வொன்னா வச்சிருப்பாங்க
ம் ம் ஏ என்ன இது எல்லாமே ஒரே எடத்துல இருக்கு அது கட ஒரு கடைக் பத்து கடை ஆ பேரு வெச்சி ஏங்க எப்பிடி இதுவு பண்றாங்க அங்க அங்க டெலிவ் குடிக் இப்ப அது குடுக்க போறப்ப பையளுகா கேட்டாப்ல ஆ டெலிவ அப் இது ஆட்ரு போட்ட ஆ நா இப்பதா ஆட்ரு பண்ணங்க நா நல்லா இருக்கா என்ன ஏதுனு கேட்டாரு அ கட கிளீன்னா தாங்க இருக்கு அப்டின் சொன்ன
ம்
ஆ சரி ஓகே அப்டின் அக்சப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க
ம் ம் ம் அதா அதா ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும் சில எடத்துல பாக்க நல்லாருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது சில எடோ வந்து பாக்க நல்லாவே இருக்காது ஹைஜீனா இருக்க மாதிரி தெரியாது ஆனா அங்குட்டு சாப்ட்டு பாருங்ளே அவ்ளோ டேஸ்ட்டாருக்கும்
‌ம் ம்
ம் அந்த மாதிரி இருக்கு சாக்ஸ்ஸல்லா ம்‌ வேற எதாவ்து ஃப்ரூட்ஸ்சு உங்குளுக் புடிச்ச ஃரூட்ஸ்சு அந்த மாதிரி
மாதுளம்பழோ மேடம் மாதுளம்பழோ அது சப் போட்டோ பழோ ஸ்கூல் படிகந்துச்சு அவ ஒரு ஆறாவது ஏழாது படிக்கும்போது அம்மா வாங்கிட்டு வருவாங்க சப்போட்டாப் பழம்ன்ட்டு அதுதா சாப்டுவே அது மட்டுந் தா சாப்டுவே
ம் பரம் மத்த ஃப்ரூட்ஸ்ல்லா சாப்ட மாட்டீங்களா
மத்த ஃப்ரூட்ஸ்ல அது அதிகமா இப்போ தம்பி சொன்னாப்புல ஃப்ரெண்டு தா தம்பி மாதிரி ஆனா அது எல்லா சாப் ஒன்னொன்னா இப்டி சாப்ட்டா இதுக்கு நல்லது நல்லதுன்ட்டு இன்னொன்னு சொல்லி சொல்லி இது பண்ணுவாப்புல அது அதுக்கு தகுந்த மாதிரி நானு சாப் அ ஆனா கரெக்டா இருக்கு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நெறய ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்டா கிடைக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அப்றோ வந்து முன்னாடி ஆனா அந்த இந்த பழம்லா முலாம்பழமே பாத்தீங்கன்னா இப் போ அ முலாம்பழமா கிர்னி பழமா இப்ப ரீசண்டா அது ஜூஸ் வந்து நெ றய இடத்துல விக்கிறாங்க
ம்
ஆமா அதெல்லா நா முன்ன கேள்விப்பட்ருக்கே அதெல்லா நம்ம ஜூஸா சாப்ட்டது இல்ல ஆனா இப் போ பாத்தீங்கன்னா ஜூஸ் மால்ஸ்லல்லா பாத்தீங்கன்னா நெறைய விக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஜூஸ்
ம் ம்
ஆ ஒவ்வொன்னு வித்தியாசொ வித்தியாசமா கண்டுபுடிச்ட்டே போறாங்க டிராகன் ஃப்ரூட்லா நா சின்ன ஏஜ்லல்லா பாத்ததே கெடையாது இப்பதா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ஸா தா பாக்றே
இப்போ கடைலே சீப் அன் பெஸ்ட்டா கிடைக்குது நா ஒரு கடைக்கு போ ஒரு கடைக்கு போவெ ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டமாருக்கு
ஆமா ஆமா ம்
அது என்னென்னன்ட்டு நமக்கே தெரியாது ஆனா அந்த அளவுக்கு நெறையா இருக்கு
ஆமா ஆமா நெறையவே வெரைட்டிஸ் வந்து நெறையாருக்கு ம்
ம்
ம் அதயே இப்ப பிசினஸ் ஆக்கிட்டாங்கல்ல முனனெல்லா தண்ணி பழோல்லா நம்ம பாத்தா அந்த சீசனுக் தா கெடைக்கு இப்ப பாத்தீங்கன்னா எனி டைமு வந்து கெடைக்கிற மாதிரிதா இருக்கு இந்த ரிலையன்ஸ் மால்ல்லா போனீங்கன்னா எல்லோ கலர் வாட்டர் மெலன் பாக்லா கிரீன் கலர் பாக்கலா ஒரு மாதிரி கரும்பச்ச கலர்ல ஒரு மாரி டார்க் கலர்ல ஆ அந்த மாரி மூணு வெரைட்டி ஒரே எடத்துலே இருக்கு முன்னல்லா சீசன்ல ஒரு தடவதா நம்ம பாக்க முடியு ஒரு வருஷத்துல ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் மட்டுந் தா ஒரு தண்ணிப் பழத்தயே நம்ம பாக்க முடியு
இப்போ ஆறு மாசோ ஏழு மாசோ வரைக்கு வருது ஆனா என்னதா யூஸ் பண்றாங்கன்னு தெர்ல
வரைக்கு வருது அந்தந்த ஒரு மாதிரி கரும்பச்சக் கலர்ல இருக்க தண்ணி பழம்லா பாத்தீங்கன்னா எப் பயுமே கெடைச்சிட்டே தா இருக்கு ஆனா ரெகுலர் சந்தைகள்ல கெடைக்காது மால் சூப்பர் மார் கெட் அந்த மாரி இடங்கள்ல வந்து வித்துட்டுதாருக்காங்க
அதாவது மாட் அதாவது இது என்ன சொ ல்றது அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாரி கிடைக்குதுங்க மேடம் ஆன் டெய்லியு பாப்பேனுங்க
ம் ம் அதா அங்க ஃபுல்லா கெடைக்குது இந்த ரோட்டோரமா வச்சு பாங்க பாத்தீங்களா அங்க வந்து அத பாக்க முடிய மாட்டேங்கிது ஆ
சேல எடுக்கணுங் காட்டி கண்டினியூவா ஆர்டரு வீட்டுகே வரு
ம் ம் அதா அதா அதா செரி செரி ஓகே நண்பா நன்றி நா செகண்ட் சொலலே வந்துருச்சு நெனைக்கிறே ம்
ம் ஓகேங்க
ஓகே நம்ம அடுத்தக்கால்ல சந்தி
ஓகேங் ஓகேங் ஓகே தேங்க்யூ மேம்